எப்டிருக்கீங்க அக்கா கேக்குதுங்களா
ஹலோ கேக்குதா
கேக்குது உனக் கேக்குதா
ஆ கேக்குது நல்லாருக்கியா ஆ நல்லாருக்கே பாப்பால்லா எப்டி இருக்காங்க
நல்லாருக்காங்க அப்ளி கால் பண்ணிர்க்ற போல அப்டே கால் பண்ணிருக்கற போல மிஸ்ட் கால்ன்னு வந்துருந்துச்சு
அப்டியா நீ என்ன தூங்கிட்ருந்தியா
இல்லடி இன்னைக்கி கொழந்தைகு ஸ்கூலுக்கு போயிட்டே ரெண்டு நாள் தா ஆகுது அதுக்குள்ள பேரண்ட்ஸ்
ஓ அது வேறையா
ஆ ஆம்மா பேர
கோ
ஏக்கென்மோ ரொம்ப ஸ்ட்ரிக் பண்ற மாரி ரூல்ஸ் போட்ற மாரி எனக்கு இதுல்லா செட் ஆகாதுக்கா
அப்டி என்ன ஏ என்ன சொல்றாங்க
எனக்கென்னமோ புடிக்கல எனக் ஸ்டாட்டிங்ல இந்தே எனக்கு அப்டிதான ஸ்கூலு டீச்சருங்க இதெல்லா புடிக்காது அதனால புடிக்கலையா என்னன் தெரில
ஓன் புள்ள என்ன சொல்றா புடிக்குதுங்கிறாலா புடிக்கலங்காலா
அவ ஒரு பர்ஸ்ட்ட் ரெண்டு நாள் அழுதுட்டே இருந்தா இன்னைக்கு க்குமே அழுதா காலையில எந்திர பக்கும் போோது அம்மா தூக்கமா வருதுமா நான் போலம்மா ஸ்கூல அப்படிப்படின்ட்டு இருந்தா
ம்
அப்புறம் எங்க அண்ணன் கிட்ட சொல்லி அவன் மிர டி அவ போன பண்ணி ஆமா அதுக்கு ஆ ரெண்டுடிச்ச குளிச்சு கெளம்பிட்டு போவோ கெளம்பி நிக்கும்போது அம்மா அங்க போன உன தேடுவமா- குட்டி பாப்பாவ தேடுவ அப்படின்ட்டு ஐஸ் வச்சி உ தேடு அது கெளம்பி நிக்கிற நேரம் கண்ணல இருந்து அ அப்படி தண்ணி
ம் ஆமா யாரு கூட்டிகிட்டு போவா
இவருதான் கூட்டி போனாங்க
ம்
கூட்டுக்கு போயிட்டு அங்க லேட்டா போயிடுச்சு ஒரு அஞ்சு எட்டே முக்காலக்கு இருக்கணும் ஒன்பது அஞ்சுக்கு தான் உள்ளயே போயிருக்கறாங்க பிரேயர் நடந்துட்டு இருந்திருக்கு அப்பா பி டி சார் என்ன எல்லா குழந்தைகளும் எட்டு முக்கா கரெக்டா வந்துருவாங்க நீங்களும் கரெக்டா வந்துரனும் டைமுக்கு லேட் பண்ணக்கூடாது ஆ ஆ லேட் பண்ணீங்கன்னா ஆப்சன்ட் போட்டுருவேன்
என்புள்ள ஒரு வருஷமா லேட்டாதான் போயிட்டு இருக்கு
இங்க ரொம்ப- பண்றாங்க அக்கா
ஒரு வருஷமா லேட்டா தான் போயிட்டு இருக்கு பிரேய முடி்சதான் போங்க இன்னைக்கு பர்ஸ்ட் டே ஸூலும் லேட்டு தான் பத்து நிமிஷம் லே் லேட்
ஆ சின்ன குழந்தைங்க தானே ஒவ்வனக்கு கிளம்பறது குடிக்கது அடம் பிடிப்பு எல்ல நேரமும் ஒரே மாதிரி டாய்லட்
எல்கேஜி யூகேஜி எல்லாம் ஃப்ரீயா விட்ரணும். ம்
இவங்க என்னமோ அது இதுனு சொல்றாங்கக்கா அப்புறம் பேரண்ட்ஸ் மீட்ல அதான் சொன்னாங்க எயிட் ஃபாட்டிபைல எயிட் பிப்டி வரைக்கும் உங்களுக்கு டைம் டைமுக்கு உள்ள இருக்கணும் ஏன்னா இந்த கொழந்தைக கிட்ட சொல்லுவாங்க என் அந் அந்த கொழந்தைங்களே உம் கெளம்பி வருது டைமுக்கு உங்களுக்கு என்ன வர்றதுக்கு அப்டிங்கற மாரி பெரிய நாங்க அப்டிதா நாங்க மெரட்டுவோ மெரட்டுறதுக்கானே நாங்க கெளம்பி வரணு. ஓன்
உம் உம் உம் மீட்டிங்ல என்ன சொன்னாங்க இதுதா சொன்னாங்களா?
இது பேசுனாங்க. அதுக்கப்புறம் ஏ போர் ஷீட் வாங்கனும் கலரிங் பண்றதுக்கெல்லா டெய்லியு அதுக்கு நாளைக்கு பத்து ரூவா கொண்டு வாங்க ஏன் ஒரு பத்து ரூவா ஏ போர் ஷீட் வாங்க கூட இவ்ங்களுக்கு வழி இல்லியா? முப்பதாயிரம் ரூவா பீஸ் வாங்குறாங்கல்ல
அதெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணு பரவால எங்க ஸ்கூல் இந்த ஸ்கூல்லாம் பரவாலப்பா.
கடுப்பாதுக்கா யாரும் வாயேதெறக்கமாட்டேறாங்க அப்றம் அஹ் பிங்கு டே ரெட் டே
சிட்டினா அப்டிதா நறைய முக்கு முக்குக் ஸ்கூல் இருக்கா? அதனால இது ஒண்ணு மன் டாங்க இங்க வந்து அப்டி இல்ல இங்க ஏதோ ஒண்ணுன்னா புடிச்சுக்குவாங்க.
உம்
னால ஏதா ஒண்ணுன்னா புடிச்சுக்குவாங்க சும்மா சும்மா காசு வாங்குன்னா இதுபண்ணி திட்டி வுட்டுருவாங்க. ம்
அப்றோ ரெட் டே கிரீன் டே ப்ளூ டேன் வ
ஆமா மா வரும் வரும் உம் அவ் ஆமா அது என்னமோ நெ சந்தா
யா இப்ப ரெட் டேன்னா அதுக்கு தகுந்த மாரி நீங்க ஏதாவ்து சமைச்சு கொண்டு வர மாரி
ஆமா அப்டித்தா பண்ணுவாங்க. எங்களுக்கு எனக்கெல்லா இது வரைக்கும் சமைச்சு தர சொல்லி எல்லாம் சொல்லுல ஆஹ் ஃப்ரைடே ஃப்ரைடே டிராயிங் ஒரு ஆக்டிவிட்டி மாரி வரஞ்சு தர சொல்லுவாங்க இந்த ஏதாவ்து ஒரு பூச்சிய ஆஹ் எல போட்டு ஒட்டுறது பட்ஸ் வச்சு பூவல் ஓட்டுறது அந்த மாரி ஆக்டிவிட்டிஸ் தா குடுப்பாங்க இங்கியும் வந்து இந்த கலருக்கு இ இந்த ஃபுட்டு் கொண்டு அப்டிலாம் சொல்லல அதெல்லா இன்னைய ஓர் ஒரு வர்ஷமா சொல்லல அந்த மாரில்லா ஆன ரெட் டேன்னு சொல்லி ரெட் கலர் டிரஸ் போட்டுவாங்க ப்ளூ டே ப்ளூ டிரஸ் போட்
நா அப்படிச்சொன்ன பரவாயில்லைக்கா பிவூட் அந்த மாரி ரெட் கலர் தீம் வெச்சு ஒரு ஃப்வூட் கொண்டு வரணு அப்டிங்கிற மாரி சொன்னாங்க அஹ என்னன்னா அங்க ஆல்ரெடி பேரண்டா இருப்பாங்க பாத்திய ஒவ்வருத்தங்க அவங்க அங்க கூட்டத்துல உக்கார் வச்சிருக்கறாங்க ஒரு ஆற ஏழு பேரு அவங்களே பின் பண்ணி பின் பண்ணி இவங்க இத்தனை வருஷமா இங்க இருக்கிறாங்க இத்தன வருஷமா இங்க இருக்காங்க நாங்க சொன்ன எந்த டாஸ்குமே அவங்க தட்டனதே இல்ல சொன்னது செஞ்சுட்டு வருவாங்க அவங்க என்ன வீட்டுல உட்கார்ற பொம்பளைங்க ஆஹ் நம்ம வேலைக்கு போயிட்டு வரறவங் இவ் கூட்டத எல்லாதையு நம அசிஸ் பண்ணிடுருக்க முடியுமா
ஆஹ் சேரி விடு பாத்துக்கோ பாரு இந்த வருஷோ பாரு ஓகேயாச்சுன்னா கண்டினியூ பண்ணு இல்லா அப்டினா யுகேஜி அப்பு மா மாத்திக்கலா எல்கேஜி யுகேஜி தான மாத்திக்கலா அதெல்லா ஹும் ஹும் அதெல்லா ஒண்ணு சொல்ல மா நாம் பாரு நீங்க ரொம்ப இதே சொல்லு நீங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்றீங்க எங்களுக்கு புடிக்கல அப்டியே சொல்லி
ஆஹ் நான் வண்டியில வரும்போது இவருகிட்ட நா சொ சொன்னேன்னா கிட்ட எனக்கு ஸ்கூல்லே எனக்கு புடிக்கலங்க கண்டுப்பாது புடிக்கவே இல்ல அப்டின்னனா அதுக்கு அதிர்ஷ்டா எ பொண்ணு சொல்ற பெரிய பொண்ணு அப்பறோ எதுக்கு என்ன சேத்தி வுட் டா அப்டிங்கற
அவ முன்னாடி எல்லா சொல்லாத தனியா சொல்லிக்கோ அதுக அட்வான்டேஜ் எடுத்துக்கங்க
ஆமா உனக்கே புடிக்கலாங்கன்ற அப்ப எதுக்கு என்ன அனுப்புற அப்டிமாங்கல்ல
உஹம் அவங்கக்கு முன்னாடி் அதனால அவ முன்னாடி எதுவுமே சொல்ல மாட்டாவ இன்னைக்கி அப்டியே அவள கூட்டிட்டு போனோமா ஸ்கூல் பக்கம் போக போக போக போக அப்டியே மூஞ்சி சோந்துருச்சு வாய்ஸ் வரமாட்டேக்குது அப்பறோ நாம மெதுவா அவ ட்ட சொல்லுவ பாருங்க அவ முன்னாடி சொல்லாது அத அதனால தாங்க உங்ககிட்ட மெதுவா சொல்றே அப்டின்னு சொல்லி மெதுவா சொல்லுவ போகும்போது ம்மா தூக்கு தூக்கு தூக்குன்னு கிட்ட போகுல அழுக வந்துருச்சு அப்புறம் வந்து யூகேஜி வேற கிளாசா அவ மிஸ்சு வந்து தூக்கிட்டு போயிட்டு க்கா
ம்
அதெல்லா தூக்கிட்டு போயிருவாங்க
தூக்கிட்டு போய் உள்ள வுட்டு கதவ சாத்துறாங்க அது இவளுக் புடிக்க மாட்டேங்குதும்மா எதுக்குமா கதவை சாத்தறாங்க
எதுக்கு கதவு சாத்த எது ரெ ஒரு ஒரு ஒரு த்ரீ, ஃபோர் டேஸ்க்குதா அவ்வளதா அதுக்கப்பறோ சாத்த மாட்டாங்க அது எல்லா பேரன்ட்ஸ் சொல்லி நின்னு எட்டி பாக்குறாங்கள
அப்ப ஆமா கை நீட்டி அழுதுட்டே வெளியே வர்றாங்கலாமா
இன்னொன்னு அழுக ஆரம்பி ச்சிரு அதனால கதவு சாத்துவாங்க அது வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கிதா அதுக்கப்பறோ சாத்த மாட்டாங்க
வர புதன்கொழமைலருந்து ஃபுல் டே
அத பாத்தா அத பாத்தா எப்டி தோணுது உனக்கு, எனக் அப்ப எப்டி தெரியுமா தோணு இந்த நாய் புடிக்கிற வண்டில நாய உள்ள போட்டு கதவு சாத்துவாங்க பாத்தியா
ஆ ஆமாக்கா பாவமா இருக்கு, இவ உள்ள போயிட்டு அம்மா அம்மா மம்மினு அழுகுது கஷ்டமா இருக்கு இவங்களுக்கு வர்றதுக்கே
ட்டே வந்தே வுட்டு போட்டு அழுதுட்டு வந்தே நல்லா, நீ அழுதுட்டு வந்தியா?
நா வேணா அழுகல கொஞ்ச நேர எம்புள்ளய பாத்துக்கிறங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பாத்துக்கறங்க உங்கள பாக்க பாக்க அவுங்க எச்சாதாங்க அழுவாங் க அப்டி சொல்லிட்டு அந்த பொம்பள என்னையதாங்க திட்டுது எனக்கு அதா எனக்கு பிடிக்கவே இல்ல அந்த மிஸ் புடிக்கல கொஞ்சமாது பொளைட்டா பேசணுல்ல
பொலைட்டா பேசுவாங்க இதா அந்த மிஸ்
எப்படி ஏஜ் எப்படி இருக்கு அந்த மிஸ்ஸுங்களுக்கெல்லா
நம் அது சும்மா சின்ன பிள்ளைகளாட்டதா இருக்கு இது எங்க எங்க மிஸ் கல்யாணமாயி கொழந்தை எல்லா இருக்குது ஆனா சும்மா சின்ன பிள்ளையாட்டதா இருக்கு
இது அப்படிதா நம்ம சீதா மிஸ் இருக்காங்ல்ல நம்ம இதுல இருந்த மாரி அவங் கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருப் பாங்க நம்ம சாஜிக்கு அவுளுக்கு தெரியு உனக்கு
எனக் என்னொ கடுத்த பேஜ்ஜு நீங்களா அப் எனக்குப்பின்னாடிய வேல் செஞ்சி வந்திங்க அதுக்கப்ரமிஸ் அது அ ஓ அந்த மாரியா இங்க எல்லாமே வந்து சின்ன சின்ன சின்ன சின்னதாத்தா இருப்பாங்க மூஞ்சிப்பாத்தாலே பாவ்மாதாருக்கு மிசு
கின்னு அந்த மார் ருந்தா பரவால்லக்கா சின்னப்பொண்ணுங்ல அந்த கொழந்தங்க கிட்ட நிறுத்தனாங்கன்னா பரவால்ல ஆஹ் நம்ளோட ஃபீல் வரும் நம்ம அம்மா மாரி அப்டின்னு ஒரு ஃபீல் வரூ அப்டி இருந்துக்வாங்க வய்ஸ் சானதுங்களைல்லாம் பெண்ணிப்பாட்டிட்டு அவங்க வீட்லருக்கிற ப்ரஷரு
எல்லா ப்ரஷரையும் கொண்டு வந்து அங்கதான் கட்டுவாங் ஐயோ இந்த ஸ்கூல் பரவால்லமா பிரச்சனை இல்ல ஆனா போ போம்போதுமே நம்ம இல்லிய்னாவ் இருக்கும்போதுமே கொஞ்சிதா பேசுவாங்க நம்ம இல்ல நாளுமே கொஞ்சிதா பேசுவாங்க அவ்ளவ் சிரிச்சிட்டே தான் இருக்கு அந்த மி ஸ்மைலிங் பேஸ் சிரிச்சிகிட்டேதாருக்கு
அதுதா எனக்கு அந்த மாரி பேசுனா பரவால எனக் இந்த மிஸ்ஸையே புடிக்கல எனக்கு அப்பறெப்டி கொழந்தைங்க கொழந்தைங்கனா அந்த கொழந்தைங்க ட்ராக் பண்ற மாரி செவல போடணு வயசானகைலா கொண்டந்து வஸ்ட்டு ரெண்டு செக்ஷன் தாயி பி ரெண்டுருக்கு
யோ இதுதா யுகேஜி தா மூணு செக்ஷன் ஆட்டு சி வரைக்கு எழுதி போட்ருக்கு கிளாஸ் ரூம்ல உம் எல் கே ஜி யுமே சி தான் நெனைக்கிறே ஆமா ஆமா மூணு ஷெ
இது ஒரு கிளாஸுக்கு இருபத்தி ஒரு பேர் இருக்குறாங்க அச் அ பெரிய பொண்ணோட இதுக்
மேல கப்பாசிட்டி பத்தாது பாக்க முடியாது ஆமா இருபத்தஞ்சு அளவ்டிங்க அதுக் மேல பாக்க முடியாது அவனால
நா இதுவு கேட்டே நான் என்ன பண்ணது பேரன்ட்ஸ் மீட்டிங்ல டவுட் ட் இர்ந்தா கேளுங்க டவ்ட் இர்ந்தா கேளுங்க அப்டின்ட்டு அவங்களே பேசிட் இருக்கறாங்க அப்புற நானு கெ ஹேண்ட்ஸ் அப் பண்ணி பண்ணி எல்லா டவுட்டுன்னு கேட்ட சிசிடிவி கேமரா வச்சிருக்காங்க கிளாஸ் ரூம்க்கு அர்ன ஆகாது கேமராவோட ஆக்சஸ் வேணு இருந்துச்சுன்னா கொழந்தைங்க என்ன பண்றாங்கனு எங்களால அத வாட்ச் பண்ணிக்க முடியு இப்போ சேஃபா தா இருக்காங்களா ஓகே அப்டிங்கிற மாரி நான் எங்களுக்கு திடீனு குழந்தைங்க நாபகம் வரும் பாக்கணுன் தோணும் நீங்க உள்ளயு அலோ பண்ண மாட் செரிங்க கதவு கிட்டயு விட மாட்டேறீங்க அப்டி போது கேமரா பாத்துக்கறேன் பாப்பா தூங்கறாங்களா சாப்புட்றாங்களா என்ன பண்றாங்கனது வாஷ் பண்ணிக்கிறே அப்படிங்கடா அதெல்லாம் அலோ பண்ண முடியாது மேம் அதெல்லாம் பண்ணமாட்டோம் அப்படின்றுச்சு
ஆஹ் இங்க அவளுக இங்க கேமரால்லாம்ல்ல ஓகே பாத்தா ஓகே இவளே வந்து நீ சொல்லுவாப்பரு நல்லா இருச்சா நல்லா இரு ஹம் அவ என்ன சொல்றா புடிச்சிருக்கங்கிறாளா
அஹ் அதுதான் இன்னைக்கு அழுகளை போல இன்னைக்கு அப்படியே வாய் அப்படியே பிதுங்கிங்கிச்சாமா கதவு கிட்ட போனது அதுவும் வாய்ப்பு தீச்சாம ஒண்ணுலடா வந்துடுவேனா வந்துருவவேனு உள்ள போ அப்பிடின்னதும் அப்படியே உள்ள போயிட்டாலாமா அதுக்கப்புறம் அளுகவே இல்லையே இன்னைக்கு நானு மிஸ் என்ன திட்டவே இல்ல அப்டின்னா தா சொன்னனே திட்டுவாங்க அலுகலனா திட்ட மாட்
அலுகலனா கொஞ்சுவாங்க அப்டித்தான் சொல்லி சொல்லி தாட்டி விடுவா அலுகலனா கொஞ்சவாங்க பாப்பா நீ ஃபே பேவரட் ஸ்டூடெட் ஆயிருவ அப்டி சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி அப்டியே தாட்டிவுடு
உம் அதுதான் அப்டிதான் பண்ணிட்டு இருக்கறேன்
கொஞ்சம் சிரமமா இருக்கு பழகிச்சினா அப்புறம் போயிருங்க
உம் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல ஃபர்ஸ்ட் டேக்கும் செ கெண்டே அழுதா காலையில ஹ ஆமா இன்னைக்கும் அழுதா ஆனா ஒருன்னேர ஒவ்வொரு மைண்ட் ஒருன்னேர போற அதனால நா போ மாட்டேங்கிறான்
வ நமக்கு இந்த ஸ்கூலே புடிக்கலமா
ம் ஆ மிஸ்ச புடிச்சிருக்கா மிஸ் லா புடிச்சிருக்க எனக்கு ஸ்கூல் புடிக்கல அப்படிம்பா ஒரு நாள் எனக்கு மிஸ்ச புடிக்கலம்பா ஒரு நாளு எனக்கு கூட இருக்க புள்ள என்னைய அடிக்கிது கில்லுதும்பா மண்டையை புடிச்சி இலுக்குதும்பா
எல்லாமே கேப்பேன் அவ வந்ததுக்கு அப்புறம் ஏதாவது நடந்துச்ச ஆரச்சாங்க திட்னாங்களா குழந்தைங்க யாராம் அடிச்சாங்களா பாத்ரூம் போனியா தண்ணி குடிச்சியா எல்லாமே கேப் ஆ சொல்லல விளையாட்டு மூட்ல இருந்தாலும் துருவி துருவி கேட்
இவ ஒண்ணுமே சொல்ல மாட்டா
ஒன்னுமே சொல்லி குடுக்கல போல சும்மாவே உட்கார வச்சிருக்கறாங்க ஆமாக்கா ப பதினொன்ரைக்கே முடிது எட்டே முக்கால்லிருந்து பதினொன்னே முக்கால் இல்ல இல்ல நாளில இருந்து ஃபுல்டே சி நாளைக்கு ஆஃப்டே அ புதங்கெழமைலிருந்து ஃபுல்டே ஆமா லஞ்
உம் ஹா ஆமா குடுத்துவிடனு இப்ப லஞ்ச் குடுக்கறயா
இப்ப லஞ்ச் குடுக்கல சிநேக்ஸ் மட்டுந்தா குடுத்து விட்டுட்டு இருக்க அதுவுமே செர்யா சாப்பிடறதில்ல அப் அப்டியே கொண்டு வந்தர்றா பஸ்ட்டு குரூப் ஏஸ்ட் தண்ணியே குடிக்கல
உம்
இன்னிக்கேட்டானா தண்ணி
தண்ணி நெறயா குடிக்க சொல்லு
அதா இனி குடிச்சிருக்கா அதா செட் ஆகணு